ஹலோ கேக்குதுங்களா ஆ கேக்குதுப்பா வணக்கம்ப்பா
ஆஹ்சாப்பட்டீங்களா
ஆஹ சாப்பட்டு முடிச்சோம் நீங்க
ஆஹ் சாப்பட்டாச்சுங்க
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கி அமாவாசைன்னு சொல்லிட்டாங்க சொ அதனால அசைவ சாப்பாடு எதுவும் இல்ல சைவம்ண்ணா சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கழங்க பொறியல்
போட்டு பூஜப்
இல்ல பூஜ எல்லாம் இ இல்லகோயிலுக்கு போவோம் மித்த படி அசைவம் சாப்பாடு சாப்பட மாட்டோம் ஆஹ் சைவம் சாப்பாடு தான் சாப்படுவோம்
சேர் சேரிங்க தம்பி நாங்குளூ செய்வோ
ஓ செரி சேரிங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழ பேச‌போறம் தோழி
நீங்க சொல்லுங்க உங்குளுக் எதாவுது இருக்கா
எதுவும் தெரியாதுன் தோழி நீங்க சொல்லுங்க அது தகுந்த மாதிரி நான் பேசுறங் தோழி
தலைப்புன்னு எதுவும் கிடையாது நார்மலா எல்லாரரு்கிட்டயும் பேசிட்டே இருப்போ அதுக்க அதுக்கேத்த மாரி வரும் நீங்க என்னப் படிச்சிருக்கீங்க ஹலோ
புரியுதுங் தோழி
ஆ நீ நீங்க என்ன பண்ணட்டுருக்கீங்க
அஹ் நாங்க பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கோ தோழி ஆஹ் என்ன தொழில் பாத்தீங்கன்னா இந்த பாக்கு மட்டை தட்டு இருக்கு இல்லீங்குளா அத நாம்புளே உருப்பத் ஆஹ் இந்த இவு சாப்புட்டுட்டு இந்த மட் ட்ட மாரி வரு இல்லீங்களா தட்டுகள் எல்லாம் கோவில்ல எல்லாம் இ பயன்படுத்துவாங்க அந்த மாரி தட்டுகள் எல்லா நாம் ல்லீங்க உப்பத்தி பண்ணி ஆஹ் ம் விட் வித்துட்டு வரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடு வெச்சிருக்கோம்
ஆஹ் செரிங்க
பண்ண மாரி போட்டு இந்த மாரி தொழில் பண்ணிட்டு இருக்கோ அடுத்து கோழி அந் மாரி பண்ணப் போடலா அப்டின்னு
எடம் இருக்கா உங்குளுக்கு அந்த அளவுக்கு எடேல்லா இருக்காப்பா
இருக்கு
ஆஹ் செரிங்கப்பா
பண்ணிட் இருக்கோ தோழி
ஏ இதுக்கான தேவைப்பட்ட அந்த மெஷ்னரியல்லா எங்க வாங்கினீங்
ஆஹ் அதுகாணன் இதுஸ் பாத்தீங்கன்னோ இயந்திரங்கள் பாத்தீங்கன்னோ இங்கிய உள நம்ம சேலம் இந்த பக்கம் இருக்கு இல்லைங்கிளா இந்த மாரி ஊர்கள்ல எல்லா பாத்தீங்கன்னா இந்த மாரி இயந்திரங்கள்ல அஹ் தயாரிச்சுட்டு வறாங்க அவுங்கள வந்து நம்ம தொடர்பு கொண்டு அவுங்க நமக்கு எந்த மாதிரி வேணு அப்டின் நம்ம சொல்லிட்டோம்னா அவுங்க வந்து தயாரிச்சு நமக்கு குத்துர இது பண்ணி குடுக்குறாங்க தோழி
செரி செரிப்பா நா வந்து நானு இது வந்து எடுத்து பண்லா ஏ எங்க அரசியல்ல இந்த ம் என்ன சொல்றது கவுமெண்ட்ல இருந்து எங்குளுக்கு சப்சடியேன் சொல்றாங்க
ஆம்மா ஆமாங் தோழி
தரோ அப்டின் சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறமா கேட்டா ஆஹ் அந்த அளவுக்கு கிவன் உம் லாபம் கிடையாது
ஆமாங்க தோழி உற்பத்திய விட நீங்க வந்து ஆஹ் இதான் விற்பனையில நீங்க கொஞ்சோ கவனம் செலுத்துங்க தோழி
வாங்கிட்டு வந்து அந்த அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே நீங்களா வாங்கிட்டு வந்து நீங்களா பண்ணி பண்ணி வித்திங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அவுங்க எப்படி சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பொருட்கள் எல்லாமே ஆ அவங்க தருவாங்க அவங்களே கொண்டு போயிடுவாங்க சொன்னாங்க அதுக்கு குறிப்பிட்ட பணம் தரே அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நம்மளுக்கு கட் கட்டுபடி ஆகாது அப்படின்னு சொ சொல்லவே தான் நான் அது அடுத்த முயற்சி நம்ம பண்ணல
ஆஹ் இல்லதோழி நீங்க விற்பனையில வந்து நீங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது இருக்குங்களா அனுபவம் இருக்குங்களா
இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதாங்க இப்ப நாங்க இருக்கிறது வந்து டவுன் தான் நாம இப்ப வந்து ரெண்டு மூணு கடையா நம்ம பேசிட்டோம்னா நம்மளே கொடுத்துடலாம்
ஆஹ்
உம் அந்த மாதிரி ஆஹ் பேசிக்கலாம் ஆனா வந்து அதா சொன்னாங்க
ஆஹ் இலலன்னா நீங்க இப்படி பண்ணுங்க தோழி ழி ஆஹ் இந்த மாதிரி உற்பத்தி பண்றாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட வேணா நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது அக்ரிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க தோழி அந்த மாதிரி நீங்க போட்டு போட்டூக்கோங்க தோழி போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அவங்க கிட் அவுங்ககிட்ட இருந்து நீங்க பொருட்கள வாங்கிக்கோங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பெருசா ஒண்ணும் செலவழிக்கிற மாதிரி இருக்காது தோழி
செரிங்கப்பா
பண்ணிங்கன்னா ஒன்னு பெருசாம் ஒரு வருடத்திற்கு நீங்க அக்ரிமெண்ட் போடுங்க தோழி போட அந்த அந்த பொருளை வந்து வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க எந்த அளவுக்கு அதுல வியாபாரம் இருக்கோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க வாங்கி விற்பனை செய்யுங்க அதுல ஒரு லாபம் நஷ்டத்தை நீங்க அப்படி நம்ம வந்து அத சரி பண்ணணும் அப்படின்றது உங்ளுக்கு தெரியணும் தொழில் முக்கியமா அது உங்களுக்கு தெரிய வந்துடுச்சுன்னா ஆ நீங்க வந்து சரி நம்ளுக்கு வந்து இத சரியாகுது அப்டின்னம் போது நீங்க அடுத்து ஒரு அடுத் திருக்குட ஒரு ஆஹ அந்த மாரி நீங்க பண்ணுங்க அந்த மாரி பண்ணிட்டு வந்தா பிறகு என்ன பண்ணனுனா நீங்க ஓகே ஏனாபாத்தீங்னா இப்ப உற்பத்தியில பாத்தீங்கன்னா இந்த மின் மின்ஸ் சார செலவு கண்டிப்பா இருக்கு
மின்சார செலவு அதே மாரி நீங்க எத்தன எத்தன பேர் செய்றீங்க பா எத்தன ஆட்கள் தேவைப்படுறாங்க அதுக்கு
தோழி இப்ப பாத்தீங்னா தோழி நாங்க ஒரு ஆஹ் முக்கியமா ரெண்டு பேரு வேல செய்றோ தொழி
ஆஹ் சரிங்கப்பா இப்போ அந்த எந்திரம் முன்னாடி ஒருத்தர் இருந்தா போதுமா ஆ
இல்ல தோழி இப்ப நாங்க பாத் த்தீங்னா அஞ் அஞ்சி பேர் வேல செய்றோம் தோழி இரண்டு பேர் பாத்தீங்கன்னா ஆஹ எப்பவுமே ஆ ஹ ஹ வந்து எப்பயுமே
அங்க இருக்
ஆமா எப்பயுமே இர ரெண்டு பேரு வந்து அங்கேயே இருப்போம் அது அது இல்லாம மூணு பேரும் ஹ ஹ ஹ யா அதிக ஆஹ் இரண்டு பேர் இல்லாம எக்ஸ்ட்ராவா மூணு பேரு நாங்க இது பண்ணுவோ தோழி கூப்டுவோம் அஹ் அது எப்டின் பாத்தீங்னா அ உற்பத்தி தான் தோழி அது ஹ அந் அந்த மாசம் வந்து உற்பத்தி கொஞ்ச அதிகமா தேவப்படுது அப்டனும் போது ஆட்கள் அதிகமா எடுக்கும் அ இரண்டு பேர் மட்டும் மு முக்கியமான ஆளுங்க விச்சிட்டு அந்த உற்பத்தி இயந்திரங்கள் கிட்ட மட்டும் வச்சிகிட்டு மீதி இருக்கக்கூடிய வேலைகளா சொல்லா ஆளுங்க இது பண்ணுவ தோழி ஒரு
இங்கப்ப நா வந்து யூட் டியூப்ல தான் பாத்தேன் இத பத்தி அதிலப் பாக்கும்போது ஸ் தில்லர் வந்து என்ன சொல்றாங்க நல்ல லாப பாக்கலாம்
உம் அதுதா தோழி நீங்க வந்து எப்டி பாக்கலா தெரியீங்களா இந்த தொழில்ல வந்து நீங்க ஒரு வருடம் நீங்க முழுமையா அத வந்து நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து இருக்க நீங்க வந்து செய்யக்கூடிய அடுத்து நீங்க பண்ண போறீங்க பாத்தீங்களா அதுல வந்து நீங் க வந்து கொஞ்சம் அதுல இருந்து உங்களுக்கு வந்து சுலபம் ஆயிடும்
ஆமா ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு தட் டு வந்து நம்ம ஒ ஒரு குறிப்பிட்ட அமோ காசு வச்சுருப்போம் இல்லையா வலை வச்சிருப்போம் நீங்க வந்து சில நேரம் வந்து அந்த எந்திரங்கள்ல கூட சரியாவார் வேகம போற ப்ளே தட்
இல்ல தோலி நீங்க அந்த மாரி வாங்கனீங்கன்னா அஹ் நம வந்து இந்த கோயில் திருவிழா இருக்கு இல்லைங்களா திருவிழா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊர்கக்கெல்லாம் போவாங்க அதுக்காக சாப் சப்பாடுவ சாப் ப்பாடு தட்டு வாங்குவாங்க பாத்தீங்களா அது இருக்கு அதுக்கப் இப்போ பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா திருவிழாவுல அதிகமா வாங்குவாங்க
ஆமா ஆமா இப்பலாம் கல்யாணத்துக்கு எல்லா இப்ப வீட்டுல கூடங்க
ஆமா ஒரு சில விசேஷங்களுக்கு வாங்குறாங்க ஆஹ் அதுதான் அதுதான் தோலி நீங்க சொல்றீங்ளே ங்களா அந்த அந்த மாதிரி தட்டுகள் எல்லாமே நம்ம அந்த மாதிரிதான் குடுக்க முடியும் ஏன்னு பாத்தீங்க அந்த சட்டுகள் எல்லாம் நம்ம வந் ந்து அவங்க சொல்றதுல இருந்து ஒரு ரெண்டு ரூபா மூண்ரூபா கம்மியா வாங்க முடியும் அந்த தட்டுக்கள வாங்கி நம்ம வந்து அந்த மூணு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ நம்ம லாபம் வந்து அதுல வெச்சு நம்ம வி்க்கும் போது நம்மளுக்கு லாபம் கெடைக்கும்
ஆஹ் சரி சரி
என்னா நம்ப நல் ல தட்டுகள் வந்து அந்த மாரி எந்த ஒரு ஆஹ் இதுவும் இல்லாம நல்லா இருக்கு பாத்தீங்களா அன்சர் ட்டு அந்த மாதிரி தட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்ல வச்சு அவங்க லாபத் த்துக்கு விப்பாங்க பாருங்க
ஆமா ஆமா
க்கல்லாம்குடுத்தீங்னா ஆஹ் அவங்களுக்கு அவங்க வந்து வாங்குவாங்க நெறைய வாங்குவாங்க
அதான் அதான்ப்பா நம்மளுக்கு அனுபவம் தேவ
ஆமாங்க தோழி என்னன்னா நம்ம வந்து விளம்பரம் படுத்தணும் தோழி முக்கியமா
ஆமா நீங்க எத்தன வருஷமா பண்ணிட்டு வரீங்கப்பா
பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆறு மாசமா இயந்திரம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் தோழி
ஆஹ் செரி எல்லாருமே இப்போ வெளிய ஆட்கள வச்சிருக்க
இல்ல இல்ல தோழி நண்பர்கள் இவங்க தான் முக்கியம் மெய்னா நண்பர்கள வச்சுதான் செய்றமே வெளியாட்கள் யாரும் இல்ல அஹ் நண்பர்களே இருக்காங்க அஹ் அதிகமா இருக்கும் போது அவ அவங்கள கூப்பிட்டு வேல வாங்கிப்போம் வேல இல்லாதப்போ நாங்க எப் ரெண்டு பேருமே அத சமாளிச்சு அந்த வேலய இது பண்ணிடுவோம் தோழி
செரி செரிங்கப்பா ம் ரொம்ப நல்ல விஷயம் நாங்களும் இத ஐடியா வச்சுருந்தோம் ஆஹ் நான் பாக்குறேன்ப்பா நீங்க சொன்ன மாரி செய்ய பாக்குர நான் வந்து உங்களுக்கு யார் மூல்யமா இது வந்து தெரி இப்படி பண்ணனுன்னு உங்களுக்கு தோன்னது
இல்ல தோழி நம்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இந்த வியாபாரம் கொஞ்சம் அதிகமா நடக்குது தோழி
ஆஹ் சரிங்கப்பா
தட்டுக்களுக்கான வந்து அந்த இது சொல்லுவாங்க ப்ப ங்களா எப்படி சொல்றது எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க டிமான்டு சொல்லுவாங்க ப ங்களா அது நம்ம ஊர்கள்ல கொஞ்சம் அத் அதிகமா இருக்கு தோழி அதனால இங்க உற்பத்தி ர்த்தியாளர் யாரும் இங்க அவ்வளோவா அது இவ் கையில எடுத்து அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் உற்பத்தியாளர்கள் வந்து எல்லாமே வேற வேற ரொம்ப தூர தூரமா இருக்கிற ஊர்கள்ல இருந்துதான் நமக்கு இது பண்றாங்க
ஆஹ் சார் இதுலயே பேம்பு பேம்பு ஸ்டிக் அப்டின்னு சொல்றாங்க இல்லயா எனக்கு தமிழில் தெரியல அததுலயும் பண்றாங்க இல்லயா நீங்கள் வெறும் இது இத மட்டும் பேப்பர் மட்டும் பண்றீங்களா
இல்ல தோழி நம்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கு மரம் இருக்கு இல்லங்களா
ஆம்மாா
அதுல ஒரு மட்ட வரும் தோழி அதுலதான் நம்ம பண்றோம் பாக்கு தட்டுகள் தெரியும் இல்லய உங்களுக்கு
அ அதான் தெரியும் தெரியும் அ அந்த கிரீன் கலரில் வருமாப்பா உங்கள் நீங்கள் பண்ணுறதா
ஆமாங்க துளி
அதுதான் அதுதான் உபயோகிக்கனும் சொ இந்த பேப்பர் பிளேட்ட விட அத வந்து உபயோகிக்க சொல்றாங்க
இது நாங்க பண்றது இல்ல பாக்கு மட்டகள் பயன்படுத்தி தான் நாக்கா பண்றது ஆமாங்க தொழி இந்தஊ இ இந்த கொடைக்கானல் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாக்கு மரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இது பண்றாங்க தோழி அ அதிகமா இருக்கும் அ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல போயிட்டு நம்ம வந்து சொல்லி வச்சிடணும் இந்த மாரி நீங்க வந்து மரம் இதுப் பண்ணும்போதோ இல்ல அந்த பாக்கு எதான பண்ணுவாங்க அந்த மரங்கள வெட்டிடுவாங்க ஒரு சில மரங்கள் எல்லாம் வெட்டி வெட்டிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்பறம் வெட்டிடுவாங்க
ஆஹ்ஹ் செரி செரிப்பா
ஆமா அவங்க வந்து நம் நமக்கு வந்து வெ வெட்ட போது சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நாங்க வெட்டுறோம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி இல்ங்களா இப்டி இருக்குது அப்டின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அன்னைக்கு போயிட்டு அந்த மட்டைகள வந்து நம்ம பாத்து வாங்கிட்டு வந்தணும் தோழி வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அதுக்கப் அப்புறம் அதுக்கு தகுந்த மாரி உற்பத்திய ஹ இது பண்ணிட்டு ஆஹ் இது விற்பனைக்கு அனுப்பிச்சிடுவோம் தோழி
சரிங்கப்பா நல்ல விஷயம் உங்க உன்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றிப்பா
கண்டிப்பா கண்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிக் நிக்குறாங்க தோழி
ஆஹ்ஹ்
உற்பத்தி ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எல்லா பாத்தீங்கன்னா நீங்க வந்து